அ
ம் சொல்லுங்க சகோதரி
வணக்கோ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க சகோதரி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கே என்னப் பண்றீங்க
நாங்க சும்மா உக்காந்து ஃபோன் தா பாத்
ஓகே ஓகே வீட்ல பசங்கெல்லா எப்டி இருக்காங்க
ம் நல்லாருக்காங்க
சரி சரி என்ன சமையல் இன்னைக்கி வீட்ல
இன்னைக்கா பிரியாணி பிரியாணியா சிஸ்சிஸ் ம் ம் நீங்க நீங்க சாப்ட்டீங்ளா
நானு மீன் கொழம்பு செஞ்சாங்க வீட்ல இன்னு சாப்பில்ல இனிமேட் தா போய் சாப்படணு
ஆ ஓகே ஓகே
என்ன பிரியாணி செஞ்சீங்க நீங்க சமைச்சீங்ளா
ஆம்மாமா நா தா சமைக்கிறது
ஓகே ஓகே
ம் நீங்க
எனக்கு சமைக்க அந்த அளவுக்கு தெரியாது வீட்ல அம்மா சமைப்பாங்க அண்ணாக்கு இப்பதா புதுசா கல்யாணோ ஆச்சி அண்ணி சமைப்பாங்க ரெண்டு பேருமே சமைப்பாங்க
ம் ம் சேர் சேர் எதாவுது டாபிக் எடுத்து பேசுறீங்ளா
கண்டிப்பா என்ன டாபிக்
நீங்க சொல்லுங்க
எனக்கு என்ன சொல்றது
நீங்களா எதோ ஒரு டாபிக் எடுத்து பேசுங்க ம்
உடற்பயிற்சி பண்ணுவீங்ளா அத பத்தி பேசலாமா
ஓ சரி சொல்லுங்க
நீங்க உடற்பயிற்சி பண்ணுவீங்களா
என்னம்மா
உடற்பயிற்சில்லா நீங்க பண்ணுவீங்களா
உடற்பயிர்ச்சியா ஆ பண்ணுவே
காலையில எந்திருச்சதும் கண்டிப்பா ஆ சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு உடற்பயிற்சி பண்றது வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லதுன் சொல்லுவாங்க ஆ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உடற்பயிற்சி எல்லா பண்ணுவாங்க யோகாசனம் எல்லா பண்ணுவாங்க ஒரு சிலர்ல்லா வந்து நீங்க கொ கொழந்தைக்காக இது பண்றதுக்கு ஆ ம் எக்ஸசைஸ் ஆ பண்ணுவாங்க நறைய நா பாத்துருக்கே ப்ரெண்ட்ஸ் ட்டல்லா அத வச்சி நா உங்களுக்கு சொல்லலா அப்படின் சொல்ல அந்த பாட்டு